ஹலோ
ஆமா
கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு
ஆ எனக் கேக்கு சாப்ட்டீங்களா
ஆ சாப்னு சிஸ்டர் இனிமேதா
என்ன சாப்ட்டிங்க
தோச சுட்டுட்டு இருக்கே இனிமே தா சாப்புனு நீங்க
நாங்க கூட தோச தா ஆனா நாங்க கோதும தோச
அப்பிடியா ம்
ஒங்க பின்னாடி கொஞ்ச சத்தமா இருக்கு சிஸ்டர்
சத்தமா
ம்
இப்ப கேக்குதா
ம் இப்ப என்ன சொல்லுங்க சிஸ்டர் இன்னைக்கு என்ன மத்தியானம் சாப்பாடு
மதியானோ சாப்பாடு வந்து எக் முட்ட கொழம்பு
முட்டை கொழம்பா சேரி சேரி நா எங்க வீட்ல வந்து கார கொழம்பு
அப்டியா சேர் சே
கார கொழம்பு இந்த பீன்ஸ் ஆ பொட்டேட்டோ போட்டு ஜிங்கா போட்டு
ம் ம் ஓகே ஓ
ம் சொல்லுங்க சிஸ் அ உங்க உங்களுக்கு புடிச்ச சமையல் சொல்லுங்க எப்டி செய்யன்னு சொல்லுங்க
எனக்கு புடிச்ச சமையல் னா
ம்
ஆ இது சாப்டுருக்கீங்களா நீங்க
ம்
இந்த ஆ அசாம் டிஷ்ஷு சாப்ட்ருக்கீங்ளா
இல்ல இல்ல சாப்ட்டது இல்ல சொல்லுங்க
அது வந்து இந்த நூடுல்ஸ் இருக்கும்ல அத வந்து நல்லா ஆவ் ஆ பாயில் பண்ணி எடுத்துக்கணு
ம்
எத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆ இது ஆனியன் இருக்குல ஆனியன் வந்து சின் மெலிசா கட் பண்ணி அத வந்து பி லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்ச நல்லா பொன் நிறமா வர மாரி ஆமா பொன் நிறமா வர மாரி ஃப்ரை பண்ணணு அதுக்கப்புறமா பூண்டு இரு க்குல்ல அதையு நல்லா பொன் நிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கனு பூண்டையு லை லைட்டா மிக்சில வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சுத்து சுத்தினு ரொம்ப பேஸ்ட்டா அரைக்காம சும்மா ஒரு ரெண்டு வாட் இப்டி சுத்தி எடுத்தோனா கொர கொரன் இருக்கும்ல அப்டியே ஜோளோட போட்டு அதயு ஃப்ரை பண்ணி வச்சிகோங்க அதுக்கப்புறோ புளி தண்ணி கரச்சு வச்சுகனு அப்பற உப்பு வந்து ஒரு தண்ணி
புள்ளி எவ்ளோ போண்ணு சிஸ்டர்
புளி சும்மா கொஞ்சோனு போட்டு ஒரு எலுமிச்ச பழோ அளவு போட்டுங்க
ம்
அத போட்டு நல்லா கரச்சி வச்சுகனு புளித்தண்ணிய அதுக்கப்புறோ உப்பு உப்பு தண்ணிய கரச்சு வச்சுக்கனு அப்பறோ கோசு கோஸ் வந்து நல்லா சீச்சு வச்சுக்கனு அப்புறோ வெங்காயோ பச்ச வெங்காயோ சீச்சு வச்சுக்கனு அதுக்கப்புற வந்து ம் மொளகா இருக்குல்ல அத சும்மா ட்ரைல் ட்ரைடா ரோஸ்ட் பண்ணுவாங்கல்ல இதுல சும்மா சட்டில அப்டியே ரோஸ்ட் பண்ணுவாங்கல்ல அது மாரி ரோஸ்ட் பண்ணி அத கொஞ்சோ நல்லா ஆ அரச்சு எடுத்துகணு ரொம்ப தூளா இல்லாம கொஞ்சோ சை சைசா ரெண்டு மூணா வச்சு எடுத்துகனு ஆறு வச்சுட்டு எல்லா வச்சுட்டு அதுகப்றமா அந்த இது இருக்குல்ல நூடுல்ஸ் இருக்குல்ல அத போட்டுட்டு அப்புறோ எண்ண அந்த வெங்காயோ பூண்டுல்லா போயி இருக்கீங்களா அந்த எண்ண எடுத்து வச் இந்த நூடுல்ஸ் போட்டுட்டு அப்புறோ அந்த எண்ண புளித்தண்ணி ஒடச்ச கல்ல எட்த் வந்தா வச்சுக்கங்க அது வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஒடச்ச இது அந்த ஒடச்சகல்ல சொல்வாங்கல
ஆமா மா மா
அது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங் அந்த நூடுல்ஸ்ல வந்து நா ஒடச்சக்கல்ல வந்து கொஞ்சோ ஒரு மூணு ஸ்பூன் அப்டி போட்டுக்கோங்க மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க போத்துட்டு அந்த பவுடர போட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி பண்ணு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்பறோ அந்த கோஸ்ல கோஸ் வந்து ரொம்ப வேணா ஒரு கை கைப்புடி அளவு போதுங்க ஆனியன் கொஞ்சோன்னு கொஞ்சோ ஆனியன் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு நெறைய புடிக்குன்னா நெறைய போட்டுக்கு இல்ல கொஞ்சோ புடிக்கு அப்டின்னா கொஞ்சோன்டு போட்டுகலா அது போட்டு அந்த ஓ ஆமா ஆனியன் கட் பண்ணி வசிச்சு வச்சிருக்கீங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்கள அந்த ஆனியன் கொஞ்சோ நெறைய போட்டுக்கோங்க அதுமாரி பூண்டு கொஞ்சோ போட்டுக்கோங்க ஒரு கை ஒரு ஆ பூண்டு கொஞ்சோ இந்த பூண்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கா அது கொஞ்சோ போட்டுக்கோங்க அப்புறோ அந்த ஆணி இந்த எண்ணெ எல்லாமே நம்ம செஞ்சு வச்ச எல்லாமே எல்லமே போட்டுட்டு ஆ கொத்தமல்லி இருக்குல்ல அது பொடிசா கட் பண்ணிச்சுக்கு அதுவு போட்டுகோங்க ஃபுல்லா மிக்ஸ் பண்ணியர்னு அத மிக்ஸ் பண்ணி சாப்ட்லா சூப்பரா இருக்கு
நீங்க சொன்னதே நா சாப்புட்னு போல இருக்
அத்தோ இருக்கு அத்தோ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ இப்டிதா செய்வாங்க இப்டிதா செய்வாங்க அத்தோ நாங்க வீட்லே செஞ்சு சாப்புட்டுவோ வெளிய வாங்க யாரூ
நா இல்ல இல்ல நா மொதல்ல ல்ல சாப்புடும்மோது ஏ இதெல்லா வ நீங்க சாப்டிங்க நல்லாவே இல்ல அப்புன்னு சொன்னே செரி அதுக்கப்ற இந்த வீட் வீட்டுக்காரங்க நீ வா நா கூட்டின் பேய் சாப்ட வெக்கிறே சொல்லி கூட்டின் போய் சாப்ட வெச்சாங்க
ம் ம்
அதுக்கப்ற நா நானே சொல்றெம்ப்பா நல்லாருக்குப்பா ஆம்மா சிஸ் அது வந்து வேகுது கொஞ்ச இக்கு அதுக்க வேகாது ம்
போ அ வேஜ்ஜி வந்து போ வேண்னா போட்டுக்குலா அ வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்குலா அப்பற அந்தகொழம்பு இருக்கும்ல ஸ்விப்
ம் ஆம்மா அது வந்து இந்த கொழம்பு ஆ செர் செ சின்ன தெரிம்மா தே ஆ வாழக் வளக்கம்அல்லா இருக்காது அந் சூப்புக்காக வாங்கலா
அங்க நாங்க வந்து தஞ்சாவு வீட்லே செய்வோ ஆனா இப்புடி செய் மாட்டோ நாங்க வேற மாரி செய்வோ அது மொய்ன்னா சொல்லுவாங்கல்ல அது கேள்விபட்ருக் ம்
எம் ம மஸ் ஸா
மொய்ங்கா மொயிங்கா சொல்வாங்க
அதுல்ல சிஸ்
அது நாங்க வீட்லே செஞ்சுப்போ வெறு இந்த ஆனியன் ந்த நூடுல்ஸ் மட்டூ ஆ அவுச்சாச்சு கொழம் மட்டு செஞ்சுப்போ சிக்கன் வச்சு கொழம்பு செஞ்சுட்டு கல்லமாவு இருக்குல்ல கல்லமா அத வச்சீ அ மா அத வச்சு நா அதவந்து நல்லா கரச்சிக்ணு ஒரு அர பாக்கெட் வச் போட்டுக்கோங்களெ இந்த சின்ன பாக்கெட் வரு கால்கிலோ பாக்கெட் வரு பாத்தீங்ளா அல ஒரு அர பாக்கெட் போட்டுக்கோங்க என்னா நறைய வரு அர பாக்கெட் ப்பி நல்லா கரைச்சிக்கிங்க தண்ணில கரச்சி அதுவ் அ ஒ அடுப்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்குணு கை விடாமா கிண்னு என்னா புடிச்சுரு கில தண்ணி ஊததி நல்லா ஆம்மா நம்பளுக் வேண்னா தேங்கா பால் கூட எடுத் நம்ம ஊத்திக்கிலா ஆ தூத்திக்கிலாம் அதுல ஃபஸ்ட் இத பச்ச வாட போணூ தண்ணி ஊத்தி
பச்ச வாட போன பிறகு
போன பிறக் தா நம்ம தேங்கா பால்லா தேங்காபால்
தேங்கா பால்லன்னா அந்த தேங்கா அடிச்சிட்டு அந்த ஆ தெரியு தெரியு
அது ஊத்திக்கலா ஒரு ஒரு தேங்கா வச்சுக்கோங்கலே நல்லா டேஸ்ட் இருக்கு பத்தாங்க அந்த தேங்கா பால்லு வந்து எவ்ளோ ஊத்துரம்மோ அந்தளவுக்கு டேஸ்ட் தம் அது வந்து நம்ம ஊத்திட்டு பச்ச
பால் சொன்னோன எனக் ஆப்பொந்தா ஞாபொ வருது
உம் ம்
தேங்கா பழொ ஆப்பி சாப்ட்டு இருக்குறீங்களா
ஆ அ அ அடிக்கடி எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்ஹி ஆ சொல்லுங்க
அது கரைச்சிர்னு நல்லா கரைச்சு நல்ல கிண்டிக்கிட்டே இருக்ணு கை விடாம கிண் இந்த சைடு வந்து ஒ ஒண்ணுமே இல்ல வெறு சிக்கன் ரில்ல
ம்
சிக்கன குட்டி குட்டியா போன்லெஸா குட்டி குட்டியா நம்ப கட் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல உப்பு மஞ்சத்தூள் இது எல்லா போட்டு இது பண்ணி வச்சுக்கனு ஒரு சட்டில வந்து வெறு இஞ்சி பூண்டு எண்ணெய ஊத்திருங்க எண்ணெ ஊத்தி இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ் பூண்டு போட்டு நல்லா அத பச்சவாட போற வரைக்கு ஒரு ரெண்டு நிமிஷோ
ம்
எண்ணெயிலயே கொட்டிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்றம் மொளகாத்தூள் போடணு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலா ஏன்னா கார வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இழுத்துரு அது ஏன்னா மாவுல அது அதனால ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டுக்கலா போட்டு நல்லா அதுவு ஒர ஒரளவுக்கு பச்ச வாட போனது ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெய்லயே போட்டு இது பண்ணிருங்க பண்ணிட்டு அப்றம் அந்த சிக்கன போட்டுட்டு சிக்கன் நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சின்ன சின்னதா அதையும் போட்டு
இது எப்டி தெரியு
எங்க மாமியார் செய்வாங்க இதெல்லா எங்க பர்மா நாங்க வந்து ஆசாம் காரவங்க தா அதனால தெரியு
அப்டியா ஆமா சே சேரி இல்ல நீங்க சொல்லும் போதே இல்ல நீங்க நல்லா சமைப்பீங்க போல
சமைப்பே நானு இதெல்லா எங்க மாமியார் செய்வாங்க நா பாத்திருக்கே எனக்கு தெரியு அனா நா வந்து நெறைய இது வந்து நா செய்ய மாட்டன்டு கொஞ்சோ
நான்ல என்ன சமூக தலத்துல பாப்பேன்னா பாத்து செஞ்சா அது நல்லாவே வராது எல்லாமே ஆமா ஏதாது சொதுப்பு என்ன தெரியுமா பண்ணுவே செரி அவங்க வந்து கர மசாலா போட மாட்டாங்க நா என்ன சரி கரம் மசாலா போடலா அப்டின் போட்டுடுவ ஆ அவங்க உப் உப்பு வந்து கொஞ்ச தா போட சொன்னாங்க உப்பு தான போட்டுல்ல அந்த மாரி அந்த மாரி கொஞ்ச எஸ்டா போட்டுறேன்னா எல்லா சொதப்பிடுது
நீங்க கரெக்டா அவங்க சொல்ற அளவு போட்டீங்கன்னா கரெக்டா தா இருக்கு
இதே மாரி சொன்னா கூட செஞ்சா கூட நல்லாவே வரமாட்டேங்குது சிஸ் என்னமா ட்டு நல்லா இருக்கு அனா அது மத்தவங்களுக்குல்லா நல்லாவே ஆனா எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இல்லன்னா ஆமாவனு சொல்றாங்க சரி அவங்களுக்லாம் நல்லா இருக்குதுன்னு பாத்தா எனக்கு நல்லா இல்ல
ம் ம்
அந்த மாரி இருக்கு நா செய்யறதே விட்டுட யூடியூப் என்ன சமூக வலைதளத்துல பாக் து பாக்குறதே விட்டுட்ட அட போப்பா இது வரவே மாட்டிங்குது ஸ்கிப் பண்ணிர்றே
ம்
அந்த மாரி நா ம் பரவாயில்ல நீங்க சொல்றதுலாம் நல்லா இருக்கு அனா இந்த அத்தோ நா சாப்ட்டுருக்கேன் இங்க ஊர்லயே விக்
இது வந்து நாங்க வீட்லயே செய்வோ ஏன்னா வந்து நீங்க மொயிங்கான்னு நீங்க கடையில போய் கேட்டா உங்களுக்கு வெறும் அந்த இந்த நூடுல்ஸ போட்டு ம் ம் குடிக்கிறீங்கன்னா இந்த வாழைத்தண்டு சூப் அததா ஊத்தி தருவாங்களே ஆனா நாங்க இங்க செய்யறோ பாத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கு அது ஊத்தி சாப்பிட்டா அது சூப்பரா இருக்கு அது ஆ இது வந்து செஞ்சுட்டு சும்மா அது மேல ப்ரைடு ஆனியனு வாங்க ஃப்ரைடு ஆனியனு ஃப்ரைடு அந்த இது இருக்கும்ல ஃப்ரைடு ஆனியனும் ஃப்ரைடு அது எனக்கு பூண்டு இது போட்டு நை எண்ண அந்த பொறிச்சோம்ல அந்த எண்ண அது மட்டு ஊத்திக்லா நம்மளுக் லெமன் வேணுனா லெமன் பிழிஞ்சி விட்டுக்லா அப்புறோ மெளகா வேணுனா அந்த மெளகா வந்து ஆட் பண்ணிக்லா
அப்டியா
அட் பண்ணி சாப்ட்டா செம்மையா இருக்கு இது சிக்கன்ல செய்வோ நாங்க நல்லா இருக்கு வீட்லே செஞ்
ஏனா ஏ இந்த அத்தோ கூட ஒரு முட்டை குடு பாங்க்ல அது தெரியு அந்த முட்டையில அந்த மசாலா போட்டு
டாங்கோ
அது என்ன இதுதானே அந்த வெங்காயம் கொஞ்சோ பொறி போட்டு அதுக்குள்ள வச்சுதா
நம்ம அத்தோல போடுறோம்ல அதே டிஷ்ஷூ தா இதெல்லா
ம்ம்
வெறு அ நம்ம அந்த ஒடச்ச கல்ல மட்டு போட மாட்டோ
சேரிங்க சிஸ் நம்பர் குடுத்து தேவ நேரோ முடின்ச்சுச்சீ அடுத்த தொலைவுல நம்ம கண்டிப்பா பேசலா
ஆன்ஜ் கண்டிப்பா
ரொம்போ மகிழ்ச்சியா இருக்குது உங்க கூட பேசுரதுக்கு அடுத்த தொடர்புல்ல சந்திபோம் நன்றி வணக்கம்
ந நன்றி வணக்கம்